ஹலோ
ஆ கேக்குதுங்களா
கேக்குது நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது ஆ நீங்க வீட்டுல சும்மா இருக்கும் போது ஏதாச்சு வீட்டுல வேலலா செய்ய சொல்லுவாங்களா அந்த மாரி எந்த மாரி வேலைலா நீங்க செய்வீங்க
ஆ எங்க அம்மா வேல செய்ய சொல்லுவாங்க ஆ பாத்திரோ கழுவுறது அப்பறோ தோச சுட்றது அதுகூ
அந்த இதெல்லா புடிச்சுதா செய்வீங்களா புடிச்சு செய்வீங்களா இல்ல இதெல்லா புடிக்காம செய்வீங்களா ஓ கே
ஆ குக் அதனால
ஓ கே உ என்னென்ன மாரி சமையல்லா செய்வீங்க நா நாங்க வந்துட்டு எப்பின்னா அதா எ அம்மா கூட வந்துட்டு பிரியாணி அம்மா வந்து பிரியாணி செய்யும்போது கூட வந்து நி நி நிப்பே அப்போ வந்து மசால எல்லா போட்டு கிண்ட சொல்லுவாங்க கூட இருந்து அப்போ அந்த மாரி கூட வந்துட்டு அஸிஸ் மாதிரி ஒர்க் பண்ணுவ அவங்க கூட அவ்ளதா அதுக்கடுத்து தோச சுட தெரியு அதா அந்த மாரி சின்ன சின்ன வேலலா செய்வே உ நீங்க இந்த துணி மடுச்சுவைக்கிறது
ஆ வீட்ல செய்வே அப்பம் நான் இந்த வீடு கிளீன் அது அதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க எங்க மம்மி அதான் செய்வேன்
ம்ம் நான் வந்து அதான் அ துணி மடிச்சு வைக்கிறது என் துணியை நான் மடிச்சு வச்சருவேன் எங்க அப்பா துணி மடிச்ச வச்சிருருவேன் அதே மாதிரி இப்போ ஏதாச்சு ஃப்ரிட்ஜ் வந்துட்டு அழுக்க ஆயிடுச்சுன்னா தொடச்சி வைக்க சொல்லுவாங்க அதை தொடச்ச கிறது அப்புறம் அம்மா வந்து டெய்லருங்கிறதுனால மிஷின்ல வந்து எதாவது ரிப்பேர்னா அதை வந்து நான் தான் பார்க்கணும் அதுவும் பா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க தெரியும் இந்த மிஷின்ல டெய்லர் மிஷின்லாம் கொஞ்சம் பார்க்க தெரியும் அதுக்கடுத்து வெளியில கடை கடைக்கு போய்ட்ட வேலை என்னோடது தான் கடைக்கு தவறுல்லாம் என்னோடது தான் கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா வாங்கிட்டு வருவேன்
உம் எங்கடா நீங்க எங்க வீட்டு்ல எங்க லாஸ்ட் அ வாழ்நாள்லே எங்க -எங்க சிப்லிங்ஸ் நீங்களா இல்ல கடைக்குல்லாம் போவேன்னு சொன்னீங்கல்ல
ஆமா ஆமா அது எப்டி இருந்தாலும் பாய்ஸ் தான் கடைக்கு போணும்ன்னு சொல்லுவாங்க அதனால நான் தான் கடைக்கு போணும் நீங்க நீங்க உங்க கூட பொறந்தவங்க யாராச்சு
ஆஹ் இருக்காங்க எனக்கு அண்ணா இருக் இருக்காங்க நானும் எங்க வீட்ல நான் தான் லாஸ்ட்
ஓ நீங்க தான் லாஸ்ட்டு
ஆஹ் ஆம் இல்ல - இல்ல எங்க அண்ணன் வெளியில இருக்கான் ஒர்க் பண்றான் நான தான் வீட்டுல இருக்கேன் இங்க அதனால நான் தான் போய்ட்டு வர்ணும்
ம் ஓகே ஓகே ஓகே உங்க அண்ணே என்ன டிகிரி எடுத்தரு என்ன படிச்சாரு
அஹ் எங்க அண்ணே பி ஈ தான் படிச்சான் உங்களுக்கு உங்களுக்கு சிபீலிங்ஸ் இருக்காங்களா
சிப்லிங்ஸ்னா ஒரு அக்கா
ஓகே ஓகே அவங்க என்ன பண்றாங்க
அவங்க வந்துட்டு ஏஎம்ல் ஆர்ட்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லெனிங் தெரியும்ல அந்த குரூப்ப படிச்சாங்க ஆ அந்த அ அ ஏ ஐ சம்மந்தப்பட்டத பாத்து படுச்சாங்க இப்போ அ ஒர்க் தேடிட்ருக்காங்க ஃபோர்த் இயர் முடிக்க போறாங்க இன்டர்ன் பண்ணிட்ருக்காங்க
முடிக்க போறாங்களா?
ஆமா இதா இதா ம் ம் அ இதா இதா கடைசி வருஷொ
ஓகே அப்பனா ஏ செட்டாதா இரு க்கு
ஓ நீங்களு இப்போ முடிக்க போறீங்ளா?
இல்லம் டூ தௌசண் ட்வெண்டி சிக்ஸ் பேட்ச் தான
ஆ ட்வெண்ட்டி சிக்ஸு புரில ட்வெண்ட்டி சிக்ஸ்னா இது இப்போ ட்வெண்டி சவ ட்வெண்ட்டி சிக்ஸ் தானே இது
ஆமா ட்வெண்ட்டி சிக்ஸ் இதோட முடிஞ்சிச்சு ஃபைனல் இயரா
ஆமாமா முடியும் ம் இல்ல ஏ இந்த காலேஜ்ல எக்ஸ்டெண்டா எதோ கொஞ்ச பண்ணிட்ருக்காங்கன் சொன்னாங்க அன்னால எதோ ப்ரோக்ராம் இருக்கு அப்டிங்கிற மாரி சொன்னாங்க இன்ஃபோசிஸ் இன்டர்ன்ஷிப் கூட போய்ட்டு வந்தாங்க
ஓகே ஓகே
ம் அன்னால இது கொஞ்ச இதுவு லேட் ப்ராசஸங்குற மாரி சொன்னாங்க அத பாத்துட்டு அப்டியே வெளில வந்துட்டு வேற வேல தேட்லா அப்டிங்கிற மாரி சொன்னாங்க ம் உங்கண்ண இப்ப கரண்ட்டா என்ன வேல பாத்துட்ருக்காரு
எங்கண்ண ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டா அந்த அந்த செக்டாஸ்ல இப்ப
ஓ ஒர்க் அங்கதா பண்ணிட்ருக்க எவ்ளோ சேலரி வருது எதா தெரிமா
ஆ தர் ட்டி நியர் இக்கு ஆ
ஓகே தேட்டி வருதா ஸ்டாட்டிங்லந்தே அந்த மாரிதா வருதா இல்ல இப் ப இருந்து இன்கிரீஸ் ஆச்சா?
அ இன்கிரீஸ் ஆச்சு இப்ப
ஓ பிரைவேட்டா இல்ல கவர்மெண்ட்டா?
அ பிரைவேட் தா
ஓகே ஓகே நீங்க கா அ எப்டி சொல்றது ஸ்கூலு காலேஜுக்குலா வீட்லருந்துதா எடுத்துட்டு போவீங்ளா கா சாப்பாடுல்லா
ஆமா ஆமா வீட்லருந்துதா எத்துட்டு போவோ எங்க இந்த ஹாஸ் டலஸ்ல இருக்கவங்ளுகு மட்டுந்தா ஃபுட்டு குடுப்பாங்க
ஆ ஆ நீங்க அ ஹாஸ்டலர் கூட சேர் பண்ணிப்பீங்களா இல்ல எப்டி
ஆ பண்ணிக்குவோம் எனா ஹாஸ்டல்ல அந்த அளவுக்கு புட் வந்து நல்லாருக் காது அதுனால நாங்க வீட் லந்தே நா ரெண்டு டிபன் பாக்ஸ் எடுத் துன் போய்டுவே ஏ ஃபிரெண்டு ஹாஸ் துள்ள ஹாஸ்டல் தா அத எத்துட்டு போயிட்டு எல்லாரும் ஒன்ன ஒக்காந்து லன்ச் சாப் போவே மாட்டா மெஸ்க்கு போவே மாட்டா எங்க கூட ஒக்காந் சாப்டுன் இருபா
ஏ ஃபிரெண்ட்டு அப்டிதா இந்த அத காலேஜ்க்கு புதுசா சேரும் போது ஹாஸ்டல்லா ஆ வரதடா அப்டிங்ற மாரி சொன்னானுங்க அ நல்லா இல்லனா அத சாப்பாடு நல்லால்ல அதா முக்கியோம்
ஆ ஆமா அதுதா
ஆ
எங்கேயாச்சும் ஒரு சில எடத்துல மட்டுந்தா நல்லாருக்கு
ஆமா ஆமா ஆமா ஒரு சில காலேஜ பொறுத்து அதாவுது காலேஜுக்குள்ள வந்துட்டு மெஸ்ஸுக்குன் தனியா அதிகமா காசு வாங்குறாங்க ஒரு சில காலேஜ்ல ஏ ஃபிரெண்டு வந்து ஒருத்தே ஸ்கூல்ல வரைக்கும் ஒதான் இருந்தா அந்த காலேஜ்ல வந்துட்டு வேற காலேஜூக்கு போறப்போ அவுங்க காலேஜ்ல சாப்பாடுக்கு மட்டுமே ஏழ் ஏழுவதாயிரமா
ஆ நெறைய காலேஜ்ல அந்த மாரிதான் வாங்குறாங்களே
ஆ ஆனா வாரத்துல வந்து எல்லா நாளுமே நான்வெஜ் தனா ஆ ஏ ஃப்ரெண்ட் சொன்ன காலேஜ் வந்துட்டு வாரத்துல எல்லா நாளுமே ஆமா ஆமா எல்லா நாளு நான்வெஜ் தனா எது வேணுமோ சாப்டுக்கல அப்டிங்கிற மாரி இருக்குமா அதுனால அதுக்கு வந்து அவ்ளோ செலவு பண்ணி பன்றே
ஒரு வேள நல்லருக்குமோ நல்லாருக்
ஆ நல்லாதா இருக்குண்ணா ஆனா எழுவதாயர்வா அதிகம் இல்ல
ஆமா அதிகோ தான்
ஆமா நீங்க என்ன என்ன சொ சமையல் பண்ணுவீங்க தோசைய தவுர அமா அது ச மொத்தமா அவனுக்கு வந்து போற ஆணம் வந்துட்டு எப்பிடின்னா ஒரு போர் லேக் கிட்ட வந்துருது அது பெரிய காலேஜ் அது கொஞ்ச பிரைவேட்ல
ஓகே ஓகே ஆ
ஆ ஒங்களுக்கு எதாவது சமயல் பன்ன தெரியுமா தோசை தவற வேற ஏதாவது
ஆ குக் பண்ணி வேற ஆ அதிலே எ பிரெண்ட்ஸ் அதா கசின்ஸ் எல்லா எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பிரியாணி அதெல்லா செய்வோ நாங்க எல்லாரு ஒன்னா சே சேந்து ஆ பிரியாணி செய்வோ ஆ யூடியூப் தா - யூடியூப் ஆ அப்றோ ஸ்நாக்ஸ் ஏதாச்சு செய்வோ ஆமா எ ஸ்நாக்ஸ் ஏதாச்சு செய் சமோசா
ஆ கால்ல எந்திரச்ச உனே எப்டி டிஃபன்தா சா அப்டிங்ளா
ஆ காலேயில மேச்சிமம் டி அந்த இட்லி ஆ இட்லி தா மேக்சிமம்
மதியத்துக்கு சாப்பாடு அந்த மாதிரி நைட்டுக்கு
து சப்பாத்தி உங்க வீட்டு
ஓ நைட் எங்க வீட்ல வந்துட்டு எப்டி வேணாலு செய்வாங்க நைட்டு காலேயில வந்துட்டு டிஃபன் தா கெடயாது அ திடீர்னு கலேல சாப்பாடு இருக்கு எப்பவுமே காலேல இருந்து டிஃபன் வக்க மாட்டங்க எங்க வீட்ல மோஷ்ட்லி கால டிஃபனே வக்க மாட்டாங்க நா வந்து முக்காவாசி கல்லையே ஒன்னு பிரிஞ்சு சாதோ வாங்கிடுவே இங்க கடை இருக்கு முப்பது ரூபனு சொல்லிட்டு அப்பறோ ஆ நைட்டுக்கு வந்துட்டு பிரியாணி செய்வாங்க நைட்டுக்கு தா மோஸ்ட்லி நான் வெஜ்ஜே செய்வாங்க ஏனா நைட்டு வந்துட்டு நா தா காலேஜ்லேருந்து வந்து இப்டி ஈவினிங் வந்துட்டு லேட் ஆகிடு எனக்கு நா வந்துதா நான்வெஜ்ஜு வாங்கி குடுக்கனு அப்பா வந்து வர்றதுக்கு லேட் ஆகிடு நைட்டு அதனால் நா வாங்கிட்டு வந்து தா நைட்டு வந்து நான்வெஜ் செஞ்சுருவாங்க உங்க வீட்ல நான்வெஜ்லா எத்தன எத்தன வாரத்துக்கு எத்தன நாளா எடுப்போ அப்டிங்கிற மாதிரி ஏதாச்சு இருக்கா
சண்டே தா மேக்ஸிமம் எடுப்போ ஆனா எல்லா சண்டேயு எடுப்போ அப் அப்பிடின்ல்லா இல்ல சில டைம் இந்த அம்மாவச ச அதெல்லா வந்துச்சுன்னா இங்க எடுக்க மாட்டாங்க அதெல்லா சாப்பிடக் கூடாது அப்பிடி சொல்ட்டு
ஆமா ஆமா
நாள்லா வந்துச்சின்னா சாப்பிட கூடாது அப்பிடின் நலா செய்ய சொ து சாப்பிட மாட்டோ கண்டிப்பாலா இல்ல
இ தோணுச்சுன்னா எடுத்துட்டு வந்து செய்வாங்க ஆ
ஆனா முக்காசி மோஸ்ட்லி சண்டேதா
ஆ ஆமா சண்டேதா சாப்பிடுவோ மேக்சிமம்
ஓ செய்யும்போது நீங்களே செஞ்சிருவீங்களா இல்ல
ஆ நானு செய்வே அவங்களு செய்வாங்க ப் ரெண்டு பேருமே போ நின்னுட் ஆ ஆமா ரெண்டு பேருமே செஞ்சுட்டு ஹெல்ப்பு பண் னுவோ அப்புறோ நானு செஞ்சுட்டு இருப்பே எங்க அம்மா சொல்லுவாங்க நளவு இவ்ளோ தண்ணி ஊத்தனு அப்பிடின் சொல்ட்டு
ஓ சாப்பாடு வடிக்க தெரியு அதெல்லா
ம் தெரியு தெரியு அதெல்லா தெரியு
ம் ஏதோ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளரு
தண்ணி ஆ ஆமா அப்பிடிதா சொல்லுவாங்க
குக்கர்ல வடிப்பீங்களா இல்ல பாத்திரதுல்லயா
ம் இல்லன்னா பாத்துரோதல்லா செய்வோ
ம் ஓகே ஆனா ரெண்டு இல்ல எது நல்லா இருக்கு அ சாப்பறதுக்கு எங்க வீட்ல வந்துட்டு மின்னாடி ஃபுல்லா குக்கர்லதா பண்ணிட்டு இருந்தாங்க
ஆ எப் வடிச்சாதா நல்லா இருக்கு ஆ
ஆமா அதா வடிசரிசி வந்துட்டு எப்பின்னா அது அப்பிடியே இருக்கு எ கே உதிரி உதிரியா இருக்கு அஅதனாக்க குக்கர்ல வச் உனா காலேய வச்சாங்கன்னா நை் யூஸ் பண்ணா ஒரு மாதி குழஞ்சு போயிடுது
உ ஆமா
உ
டைம் ஆய்ச்சுனா தா டக்குனு எல்லாத்தையு ஒன்னா போட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டா அது விசில் வந்துரும்ல அதனால தா ஈஸியா இருக்கும்னு அது டைம் ஆயிடுச்சுனா அது பண்ணிடுவாங்க இல்லன்னா வடிச்ச வடிச்சிடுவோ
ஸ்கூலுக்கு போம் போது எப்டி ச் கால்ல எத்தன மணிக்கு எந்திருப்பீங்க
ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் வந்து நைன் ஓ கிளாக் தா ஆ லெவல்த் டுவெல்துலா அ லேட் கவுவர்மெண்ட் ஸ்கூல்லு அப்படன்னு சொல்லிட்டு அதுல்லா லேட்டா தா போவோ ஒரு எயிட் தேர்ட்டிக்கு தா வீட்டு்ல இருந்து கிளம்புவோமே
ட்ல எத்தன மணிக்கு எந்திரிப்பாங்க சமயல் செய்றதுக்களா
ஆ சிக்ஸ் ஓ கிளாக்
ஒ வீட்டுல ஆறு மணிக்கு எந்திரிச்சுரோ எங்க வீட்டுல வந்து அதா ஸ்கூலுக்கு போற வரைக்கு ஆறு மணி எந்திரச்சு இல்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆமா ஆறு மணி எந்திரச்சிருந்தாங்க அதுக்கடுத்து காலேஜு போனதுல இருந்து வீட்டுல நாலுரைக்கு எந்திரிப்பாங்க ந அஞ்சு மணிக்கு எந்திரிப்பே
உ ஓ ஓகே ஓகே
ஏன்னா எட்டரைக்கு காலேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடு அதனால அது மாரி
எட் எயிட் தேட்டிக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆய்தா எ ஸ்டாப்புக்கே பஸ் எயிட் தேட்டிக்கு தா வருமே
ஆமா ஆமா உ சரி அப்ப வச்சட்டுமா
ஆ ஓகே ஓகே பாய்
அ பாய்